ஆ
அ நா நல்லா இருக்க தோழி நீங்க ஏப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கேன் தோழி என்ன பண்றீங்க
நானா தோழி இப்பந்தான் வெளிய போய்ட்டு வந்தன் வெளிய போயிட்டு வந்து சாப்ட்டுட்டு ஒக்காந்துட்ருக்கேன் தோழி
கே தோழி ஷாப்பிங்லாம் முடிஞ்சா தோழி
ஆமா தோழி தாராளமா முடிஞ்சுது நாங்க நடந்து நடந்து திங்க்ச தூக்கி தூக்கியே கை கால்லா வலிக்குது தோழி
விருதந்தோழி யாரல்லாம் போனீங்க
நானும் அம்மாவுந்தான் பைக்ல போனோந் தோழி அம்மாவு நானு
இல்ல தோழி யார் பைக்கோட்னா
அம்மாதாந் தோழி நா ஒட்னா கீழ விழ வேண்டிதா எல்லாரு
அப்டி கடயாது அதுவு கரெக்டுதா தோழி இப் ஒங்கள நம்பி பைக்கு தர முடிமா தோழி
ஆமாங்க தோழி அது எங்கம்மாகொட போம்போது எனக்கு பயமாருக்கு தோழி லைக் ரொம்ப டிராஃபிக் ஜாம் இன்னக்கங்க நாங்க போன ரோட்ல கலெக்ட்ராஃபீஸ் ரோடு் சொல்ற எடத்துல எங்கம்மா கை கிடுகிடு என்ன தோழி
இங்கு
புரியல
ஹெல்மெட் போட்டீங்ளா தோழி
தோழி ஒங்களுடைய குரல் க்ளியராயிலே என்ன தோழி அதலாம் அம் அம்ம போட்ருந்தாங்க தோழி நா போட்ல ஹெல்மெட்லா
இல்ல ஒரு அந்த கலெக்டர் ஆபீஸ் கிட்ட அந்த பெருசா வச்சிருக்காங்கள தோழி கேமரா
ஆமாங்க தோழி கேள்விப்பட்டேன் அது வந்து ஸ்க்ரீ ஃபோட்டோ எடுத்து ஹெல்மெட் போட்லனா ருபா ஃபைனடிக்குதா
ஆமா தோழி அந்த போட்ல அந்த ஸ்க்ரீன்ல காட்டுந் தோழி நம்பரோடேய பைக்கு நம்பர் ப்ளேட்டு
அப்டியா தோழி நா இதுவர பாக்லங்
அதுல பாக்கலையா அந்த சோப்பு கலர் போர்டுந்த அந்த ரவுண்டானா கிட்ட இருக்குல தோழி
ஓ அப்டிங்களா தோழி நா வந்து எதுவு நெனச்ச பட் நம்பர்லா காமிக்குன்னு தெரியாது தோழி
அதுல நம்மோ வண்டி நம்பர் காட்டுது நம்ம ஃப்ரெண்ட் ஹெல்மெட் போடட்டா
ஓ அம்மா என்னாச்சு தோழி எங்க அம்மா ஹெல்மெட் போட்டுருக்காங்க அதெல்லா பிரச்சன இல்ல எங்க அம்மாக்கு அது டிராஃபிக் ஜாம்ல எடையில போறாங்க கை கிடுக்கிடுன்னு ஆடுது எனக்கு பயமா இருக்கு தோழி செத்து செ கித்து போயிருவோமேனு
பாத்து தோழி
ஆமாங்க தோழி அதுலே நா வேற ஆசப்பட்டு நறைய திங்ஸ்லா வாங்கியிருந்தே ஒடஞ்சு கிடஞ்சு போய் னா சாப்பாட்லா ஒன் நாசாயிட்னா தோழி என்ன தோழி பண்றதுக்கு
ஆமா தோழி அப்புறம் போயு வேஸ்ட்டான மாரி ஆயிரும்
ஆமாங்க தோழி எங்க அம்மா வந்து வீட்டுக்கு சாமா தா வாங்க போனாங்க அங்க போத்தீஸ் போனாங்க அப்றோ பாத்தே செரி நம்ம கைலியு கொஞ்ச காசு இருக்குது வாங்கிக்கலா சொல்லிட்டு ஸ்நாக்ஸா வாங்கிட்டு இருந்தே தோழி எனக்கு சாப்புட்றதுக்கு
இல்ல தோழி இல்ல நைட்டு ஃபுல்லா இருந்து ஒர்க் பாக்குறதுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் வேணும்ல தோழி
ஆமாங்க தோழி ஆல்ரடி வயிறு சே ஒரு பேக்கெட் மேகி தா தோழி சாப்ட்ட
ஆ
வயிறு ஃபுல்லாயிடுச்சு எந்திருச்சு நடக்கவு முடில உக்காரவு முடில தோழி ஊருண்டுட்டு கெடக்குற
தெரில தோழி நாங்க இனிதா தோழி சாப்னோ வீட்ல இருந்து புரோட்டா வாப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கு
ஏ உங்களுக்கு தா வயிறு எட்டு மணி ஆனா கூப்பாடு போடுமே சாப்பாடு போடுன்னு
இல்ல புரோட்டா வரணும்ல தோழி
யாருங்க தோழி வாங்க போயிருக்காங்க புரோட்டா
வாப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கு வாங்கிட்டு வருது தோழி இனி வந்த பிறகுதா சாப்பட்ணு தோழி இனி நைட்டு சாப்ட்டுட் ட்டு ஆமா கொஞ்சோ ஃபேஷியல் பண்ண வேண்டிய வேல இருக்கு தோழி அத பண்ணிட்டு
ஓ அப்டி ஓ அப்டிங்களா தோழி அண்ணா இங்க என்ன பண்றாங்க தோழி அண்ணா அம்மா அப்பா
அண்ணேன் வந்து இங்க போயிருக்காங்க தோழி மண்டபத்துக்கு பாவாசி மண்டபத்துக்கு பேரு இன்னைக்கு நைட்டு மைலன்ஞ்சு தோழி ஆமா அதனால அங்க வேல இல்ல தோழி அதனால்ல வீட்லே நா நானு உம்மாயு‌ ஊம்மாய் மட்டு தா தோழி இருக்கோ அதனால அண்ண அங்கே சாப் தோழி எங்களுக்கு மட்டு தான அதனால புரோட்டா வாங்க சொல்லிருக்கு தோழி
ஆ நா வந்து சாக்கோஸ் வாங்கிட்டு வந்த தோழி நா எப்பவுமே பால் எடுக்க மாட்டே தோழி செரி சாக்கோஸ் வாங்கி வந்த பெரிய பேக்கட் வாங்கிட்டு வந்த ஆஃபர் வேற போட்டிருந்தாங்க
அவு
எரநூத்தி அறுவது ருவாக்குள்ளது நூத்தி முப்பது ரூவான்னு போட்ருந்தாங்க பெரிய பக்கெட் நானூறு கிராம் தோழி பெரியஸ் சாப்பலான் சொல்லி ஆசையாட்டு பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக் தோழி ஆச தோழி நறையா சாக்லோஸ் போட்டா சாக்லேட்டியா ஆயிரும்ல தோழி செரி நறையா வாங்கிட்டு வந்திருக்கோ பெரிய பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோ நறய போட்டு குடிக்கலான் சொல்லிட்டு பால்லா அனுப்புல வச்சிருந்தாங்க எங்க அம்மா நானூ கொதிக்க வச்சு தர்வாங்க கேட்டுட்டே நின்னே தர்வாங்கன்னு பார்த்தே டீ தூள போட்டாங்க தோழி ரொம்ப மன கஷ்டமா போச்சு தோழி ரொம்ப மன கஷ்டமா
போட்டு தோழி போட்டு தோழி என்ன தோழி பண்ண
ஆமாங்க தோழி ஒண்ணூ பண்ண முட்ல தோழி நீயே ஏசக்கேடின் சொல்லிட்டு வந்துட் உக்காந்துட்டே
ஆக்க கூட தர்ல்லியா தோழி
தோழி நாப் நா பாலே குடிக்க மாட்டே தோலி பால் குடிக்க மாட்டே பால் போட்டு டீ கூட குடிக்க மாட்டே சரி ஆசையா இருந்தே டெம்டாச்சின் சொல்லி கொஞ்சோண்டு கேட்டே தோழி நறைய கூட கேக்கல கொஞ்சோண்டு கேட்டே தோழி கா தராம போய்ட்டாங்க கஷ்டமா போச்சு ரொம்ப கஷ்
தோழி விடு தோழி இப்போ திடீர்ன் சாக்கோபா தின்னுங்க தோழி நமக்கெல்லா அதுதா தோழி செட் ஆகோ
ஆமாங்க தோழி அதுதா தோழி கடபுட கடபடன்னு சொல்லி கேட்காதாங் காட்டி
டோஃபென்ட்டா தோழி நானூ இதுவரைக்கூ நறைய பேரு சாக்கோஸ்ல பால் ஊத்தி சாப்பிடுவங்களா தோழி நா யோசிச்சிருக்கே எப்பட்னா நம்ம பால காய்ச்சி நம்ம சாக்கோஸ் உள்ள போடும்போது இந்த சக்கோஸ்ல உள்ள இனிப்பு வந்து பால்ல போய்ரும்ல தோடி ஆனா வந்து பால்ல வந்து அவ்வளவா இனிக்காதுல்ல தோழி
அப்படி இல்ல தோழி நா வந்து என்ன பண்ணுவே நா சாக்கோஸ்லயூ அதுருக்கூ அப்புறோ பால்லயூ சீனி போட்டுருவேன் தோழி நறைய சீனி போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாக்கோஸ் நறைய போடுவே அப்புறோ வந்து நறய சாக்லேட்டியா இருக்கூ தோழி நல்லா சூப்பரா இருக்கூ அப்படியே வந்து எப்படி சொல்ல மில்க் ஷேக் குடிச்ச மாதிரி இருக்கோ தோழி
இர்தாலூ ட்ரா நா இதுவரையூ ட்ரை பண்ணி பா்த்ததுல சரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாப்போ அப்புறோ வந்து யேசிப்பெ ஒரு வேல நல்லா இல்லாட்டா வேஸ்ட் ஆயிட கூடாதெ உள்ள சாக்கோசூ அப்டின் சொல்லி யோசிச்சிட்டு அப்படியே திங்க மாட்டே தோழி
ஓ கான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருக்க தோழி நல்லாதா இருக்கூ பட் நால்லா ரொம்ப நாள் ஆச்சுங்க தோழி ரெண்டு வருஷோ ஆச்சு பாலேதொட்டோ சரி ஆசையா கேட்டே அஞ்சு வருஷொ கழிச்சிதா தெட்லா பார்த்தா தெ விடாம ஆக்கிட்டாங்க தோழி
சேரி போட்டூ தோழி சாக்கோஸ் வெறுமணிக்காத திங்கனோ தோழி வெறுமணிக்கு தின்னா நல்லாதா தோழி இருக்கூ
ஆமாங்க தோழி அதுதா பண்ணனும் அப்புறோ கான்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க போர்பன் வாங்கிட்டு வந்தோ அப்புறோ வந்து ஒரு பலூன் தோழி அழகா இருந்துச்சு தோழி நீளமாட் இருந்துச்சு தோழி அது கூட பம்பெல்லா இருந்து வாங்கிட்டு வந்துட்டே தோழி அழகா பா்த்து
என்ன தோழி பலூன்லா வாங்கிருக்கீங்க
ஆமாங்க தோழி பலூன் அழகா இருந் தோழி அத வந்து அமுக்குறதுக்கு அழக இருக்குல்ல
ஆ தோழி வீட்ல நீங்க பலூன் ஊதியா வெளாட போறீங்க
இல்ல தோழியா அத ஊதி வந்து அமுக்கி அமுக்கி வெளாட்லா தோழி
எதூடி நீங்க அதுக்கு ஜீ ஓ உண்டா தோழி
இ தோழி அது இருந்து இருந்தா ஏ தோழி நா பம்பு வாங்க போறே நா ஊதி செத்து போயிருவே சொல்லி பயந்தா தோழி பம்பு வாங்கிட்டு வந்திருக்கே
ஆமா பா பத்தியா அதே யோசிக்காம மறந்துட்டே தோழி லைட்டா
ஆ ஆமா தோழி நா ஊ அத ஊதி நா போயிட்டேனா ட்ப்புனு மேல
ஆமா தோழி பலூன் அப்பறோ உயிரோட இருக்கு ஊதுன நீங்க வெடிச்சிட்டீங்கனா
டக்குன்னு மூச்சு பொட்டுன்னு போயிட்டுனா மொத்தமா போயிட வேண்டிதா தோழி
ஆமா தோழி அதோட பலூனே நம்மள பாத்துசிரிக்கு தோழி
சிரிக்கா தோழி அது பாட்டுக்கு பொஸ்சுன்னு ரெண்டு நாள்ல செத்து போயிரு நம்ம அது ஊதுன அன்னிக்கே செத்து போய்ருவோ
ஆமா தோழி அதுவு கரெக்ட்டு தா அப்பறோ தோழி நீ நைட்டு ஒறங்க எத்தன மணி ஆவு
நைட்டு ஒறங்கறதுக்கு நாலு மணி ஆகு தோழி பாக்கணு ஒறங்கறதுக்கு கஷ்ட தா பொறுமையா ஒறங்குவோ
நானு எப்டியு ஒறங்க இன்னைக்கி ஒரு மணி ஆவுனு நெனைக்கிறே தோழி
ஓ அப்டிங்களா தோழி
ஏனா நாளைக்கி என்னோட ஃபேவரைட் பசங்க பர்த்டே ல தோழி
ஓ ஆ ஓகேங்க தோழி ஓகேங்க தோழி புரியுதுங்க தோழி நா
ஆமா தோழி அதனால விஷ் பண்ணணுல தோழி அதா அப்டியே முழிச்சிட்டே இருக்கே தோழி
ஓ அப்டிங்களா தோழி செரி தோழி எங்களுக்கு ட்ரீட்டு எதா உண்டா தோழி
ட்ரீட்டு எனக்கு மொதல நா விஷ் பண்ணி ரிப்ளை வந்துட்டுனா ட்ரீட் வக்கே தோழி
என்னங்க தோழி இப்டி சொல்லிட்டீங்க செரிங்க தோழி வெயிட் பண்றே தோழி உங்களுக் காக உங்களுடைய ட்ரீட்டுக்காக வெயிட் பண்ணுவே தோழி
மொதல்ல த இன்னைக்கி நைட்டு ரீப்ளே வரட்டு தோழி எப்டியு வராதுன்னு தா நெனைக்கே தோழி
ஓ அப்டிங்களா தோழி செரிங்க தோழி நீங்க அதுவு இல்லாம இன்னைக்கி கொஞ்சோ கேவலமா போச்சு தோழி நா போத்தீஸ் போயிருந்தே தோழி போத்தீஸ் போனால அங்க நா வந்து என்ன பண்ணே எங்க அம்மா வந்து திங்ஸ் ல்லா அந்த இது போடணுனு சொல்லிட்டு போய்ட்டு இது லைக் அந்த கவுண்டர்ல குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தே தோழி அங்க வந்து பிளம் சீரம் ல்லா வச்சிருந்தாங்க அவுங்க வந்து எ ஃபேஸ பாத்துட்டு ம் மேம் உங்க ஃபேஸ்ல கொஞ்சோ நெறைய பிம்பிள்ஸ் த இதெல்லா தெரியுது நீங்க இந்த சீரம் யூஸ் பண்ணுங்க நா உங்கள சொல்றே இல்ல நா மூஞ்சிக்கு சோப்ப போட தி அதிசயோ தோ மேம் இதெல்லா எங்க கொண்டு போடுறதுக்கு அப்டின்னு சொல்ல சிரிச்சுட்டா தோழி
தோழி அவுங்கோ எல்லாருகிட்டையு அப்டிதா சொல்லி தோ தோழி சொல்லுவாங்க எங்கிட்டயே நெறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தோழி உங்க ஃபேஸ்ல சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மார்க்ஸ் ல்லா இருக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க சீரம் வேணுமா சன்ஸ்க்கிரீம் வேணுமான்னு கேப்பாங்க தோழி எங்கம்மா ஒண்ணு வேண்டா வீட்ல இருக் குறத யூஸ் பண்ணா போது மூடிட்டுவான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவா தோழி
ஆமாங்க தோழி அவுங்கதா சொன்னாங்க ஸ்கே பிம்பிள்ஸ் மார்க் நெறைய இருக்குது சீரம் உங்களு க்கு வந்து எத போட்டாலு கம்மியாகுதோ இல்லையோ சீரம் போட்டா வந்து உங்க ஃபேஸ் வந்து அது லைக் அந்த பிம்பிள்ஸோட இதெல்லா ஸ்பார்ட்ஸ்லா அப்டி கிளியர் பண்ணிருந்தோ அப்டின்னு சொன்னாங்க பட் நம்ம வந்து வாங்குறா ஆளா அதுக்கு ரேட்டை பாத்தோனே மயங்கி விழுந்துருவோ பிளம்மு அதனால இல்ல இல்ல நா போறே அப்டின்னு சொல்லி வந்துட்டே நா வந்து வாங்கனது ஃபுல்லா பண்டம் தோழி ஒரு மேக்கப் ஐட்டம் கெடையாது தோழி அதுல
நம்பளுக்கு பண்டமெல்லாம் தோழி முக்கியம்
சோருதா முக்கியம் தோழி அப்புறம் தா மத்தெல்லா
ஆமா தோழி நானும் போம்போது சஜஸ்பன் பண்ணுவாங்க தோழி அப்டி சஜெஸ் பண்ணிதா நான் ஒன்னு வாங்கனன் தோழி ஒரு ஃபேஸ் வாஷ் நான் வாங்க போன ஃபேஸ் வாஷ் ஓட அவுங்க தந்தது ஃபேஸ் வாஷ் வேற அது பப்பாயான் சொல்லி தந்தாங்க தோழி செரி பப்பாயானா ஃபேஸ்க்கு நல்லது தான தோழின் சொல்லி வாங்கிட்டேன் தோழி பின்னாடி படிச்சி பாக்காம இங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் போட்டோன்னே ஃபேஸ்லா ட்ரை ஆரம்பிச்சிட்டு ஃபேஸ்ல ஒரு மாரி பட்டா பம்ஸ்லா வர ஆரம்பிச்சிரும் தோழி கருப்பு கலருள குட்டி குட்டியா வரும் இல்ல தோழி
ஆமாங்க தோழி தோழி எனக்கு டவுட்டு தோழி பிம்பிஸ் மார்க்கெலா இருக்குல்ல அதலாம் போறதிக்கு என்ன தோழி பண்ணணும்
டெய்லி நைட்டு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க தோழி
போவுமா தோழி அந்த பிளாக் கலர் டா அந்த தலும்பெல்லா
ஆமா தோழி போவு ரெகுலரா யூஸ் பண்ணும்போது போவும் தோழி ஆமா தோழி நீங்களும் ஒரு நல்ல பேஸ் வாஷ் ஷைலி யூஸ் பண்ணுங்க தோழி
ஆ எந்த மாரி போடலா தோழி அத ரெக்கமெண்ட் பண்ணுங்களன் எதாவது எனக்கு
பிம்பிள்ஸ் எல்லாம் போனுனா ஃபேஸ் வாஷ் உண்டு இல்ல தோழி
என்னங்க தோழி
சின்னமன் சின்னமனு த்ரீ த்ரீயு
ஓகே ஓகே தோழி ஒரு நாள் எனக்கு வாங்கி குடுங்க தோழி நான் வந்து உங்களுக்கு காசு குடுக்கறன்
ஓகே தோழி கண்டிப்பா நான் போத்திஸ் போனா உங்களுக்கு வே நா வாங்கும் போதும் உங்களுக்கும் சேத்து வாங்கறன் தோழி
ஆ ஓகேங்க தோழி
அது வந்து பேஸ்ல பிம்பிள்ஸ் வறது வந்து தடுக்கும் தோழி இப்ப நமக்கு பிம்பிள்ஸ் வரு துன்‌ வையன் நம்பளுக்கு தெரியும்ல தோழி இப்டி லைட்டா பொடச்சிட்டு வலிக்கிற மாரி இருக்கும் அப்ப நம்ம வந்து மார்னிங்கும் நைட் டும் பேஸ் வாஷ் யூஸ் பண்ணமோது இந்த பிம்பள்ஸ் அப்டே மைல்டு ஆயிடும் தோழி நா சொன்னமில்ல எனக்கு நெத்தில பொடைச்சிட்டு வர மாதிரி இருக்குன்னு நா பேஸ் வாஷ் தா இப்போ போட்டுட்டு இருக்கேன் தோழி இப்போ அது பொடச்சிட்டு வரவே இல்ல தோழி அது அப்டி உள்ள அமிங்கி போது தோழி
ஓ எனக்கு வந்து என்ன தெரியுமா தோழி பண்ணுது பிம்பிள்ஸ் வர முன்னாடியே வீங்குது வீங்கிட்டு பிம்பிள்ஸா வந்து பழுத்துட்டுனா கூட ஓகே சரி தோல் பரவாயில அது வந்து அப்டியே புண்ணா ஆகிருது தோழி என்ன தோழி பண்றதுக்கு நானு
ஒடப்பீங்களா தோழி பேஸ்ல
தோழி நான் கைய கூட வைக்காம இருந்தாலு அது புண்ணாயிருது தோழி
ஓகே தோழி அப்ப நீங்க வந்து பேஸ் வாஷ் நீங்க இப்ப என்ன பேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க
இப்ப வந்து பேஸ் ஒன்னுமே யூஸ் பண்றது இல்ல தோழி பேஸ்க்கு
அய்யோ கேக்கலா மாட்டீங்களா தோழி
ஆ அது வந்து கையில என்ன சோப்பு கெடைக்குதோ அத போடணும் தோழி
போடாதீங்கங்க்கா அப்டி போடறதுனால தா உங்களுக்கு மூஞ்சிலா பி பிம்பிள்ஸ் வந்து அப்டே மார்காவுது
ஓ அப்டிங்கிளா தோழி எனக்கு தெரியாது தோழி இதெல்லா
மொத காரியோ சோப்பே ஃபேஸ்கு போட கூடாது தோழி
ஓ எனக்கு எங்க தோழி தெரியும் நான் என்ன இருந்தமா இருக்கன் தோழி
நா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு ஸ்கின் டைப் என்ன தோழி
ஓகேங்க தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில் பேசலாம்
ஆமா தோழி நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்